எ பண்ணங்க ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க வணக்கம் வணக்கம்
வணக்கம் தோழி கண்டினியூ பண்லா ம் அதுக்கப்புறோ அவரால வந்து சாப்ட தண்ணி கூட குடிக்க முடியாம இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்க வந்து நாங்க டியூப் போட்டு அது வழியா தான் நாங்க வந்து அவருக்கு வந்து புட்டு கொடுத்துக்கட்டு இருந்தோம் எப்படினா லிக்விட்ஸ் தான் கொடுக்க முடியும் பஞ்சீப்
உம் உம் அவரு வயிர் ஃபுல்லாயிடுச்சுன்னு உங்களிட்ட சொல்லிருவாரு
சாப்பிட முடியல போதும் போதும் அப்படின்றுவாறு ஆனா நாங்க சரி சாப்பிட மாட்டேகங்கிறாருன்னு நினச்சோம் ஆனா அவர் வந்து என்னால முழுங்க முடியல இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அப்பவே அதுக்கு என்னனு பார்த்திருக்கலாம் அது கடைசி ரொம்ப முத்தனதுக்கு அப்புறம் தான் அவர் அது அவர் புரா சொல்லல நாங்களா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுனால தான் தெரி்சஞ்சுச்சு பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு தண்ணி குடிச்சா கூட குறையேறும் குறையேறும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு தட்டு தான் ஒரு வாரம் அங்க ஹாஸ்பிட்டல் ல்ல இருந்தோ ஹாஸ்பிட்டல் இருக்கவும் அப்ப அந்த விரலே எடுத்தாச்சு அங்க அப்ப டாக்டர் சொன்னாங்க இப்ப எங்க செய்ல எல்லாம் ப்ராப்ளம் ஓகே இப்ப வந்து அவருக்கு வந்து நீரோ ப்ராப்ளம் மட்டும் தான் நீரோ டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னா டிஸ்சார்ஜ் இருங்க எதுக்காக ஐசியூக்கு வேஸ்ட் ரெண்ட் கொடுத்துட்டு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் கிட்ட நீரோ வந்து நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு போலாம் நீங்க மெடிசின் வந்து பாலோ பண்ணுங்க ரைஸ் டியூப்ப எடுக்க வேண்டாம் வீட்டுக்கு போனாலும் இதுலதான் நீங்க அவருக்கு கொடுக்கணும் நான் சொல்ற மாதிரி அவருக்கு புஃட் கொடுங்க அதுக்கு அ அப்புறம் அவர் ஓகே அப்படின்னாதான் நீங்க அதை ரிமூவ் பண்ணனும் தண்ணி குடும் அ எக்காரணது கொண்டு தண்ணி குடுக்கவே கூடாது அவருக்கு வாயில வாலபலம் இருக்கு பாத்தீங்களா நல்ல கணிஞ்ச வாழப்பலம் மசிச்சு கொழந்தைக்கு நம்ம ஊட்டி விடுவோம்ல்ல அந்த மாதிரி அவரு ஊட்டி விடணும்
உம் இப்ப தண்ணி குடிச்சா என்ன ஆகுமா வாமிட் வருமாமா
பொறையேரும்
ஓ ஆஹ்ஹ் ச்சேரி சரி
பொறையேற அவ தல பேச முடியாம போயிரும்
உஹம் உம்
அதுக்கப்பறம் பருப்பு சாதம் பாத்தீங்களா நம்ம வந்து ஆஹ் இந்த நியூ பார்ன் பேபி இந்த ஒன் இயர் ஸ்குலருக்க பேபிக்கு எல்லாம் நம்ம சாப்பாடு எப்படி கொடுப்போம் அதே மாதிரி கொஞ்சம் கூட பருக்கியா இருக்கும்
உஹம் ம்
நல்ல மிக்சியில அடிச்சு குடுக்கணும்னுு சொன்னாரு நைசா தயிர் சாதம் பருப்பு சாதம் எல்லாமே மிக்சியீல அடிச்சு குடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு அதுக்கப்புறம் தண்ணி அங்க அங்க இருக்கும் போது ஒரு டாக்டர் சொன்னரு தண்ணி குடுங்கன்னா தண்ணி குடுத்துட்டம் காஃப் வஞ்சிஅப்ப நான் மறுபடியும் சொல்லவும் தண்ணி குடுக்க கூடாதுன்னா அன்னைக்கே சொன்னனே எதுக்கு குடுத்தீங்க அப்படின்ட்டு அப்புறம் வாலப்பலம் மட்டும் ஆனா வாழைப்பழம் குடுக்கும் போது அவருக்கு இருமல் வரல
ஆஹ் இந்தால தண்ணி குடிக்காம இருக்க முடிஞ்சுதா அவரால
போட்ரப் இருக்ரும்ல்ல அப்ப வேணுனா அந்த டியூப்ல நம்ம தண்ணி ஊத்தி விரணும் அதுக்கப்பறம் சாதம் குடுக்கும்போது வந்து பாத்தீன்னா ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் தான் சாப்பிடுவரு அது மேல முடியலன்றுவாரு அப்புறம் செரி இதுல சாப்ட்டா அவருக்கு புட்டு போகாது ஏற்கனவே முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் இப்டி டியூப்லயே ஊத்த ஆரம்பிச்ட்டோம் ஒரு நாலு நாள் நல்லா இருந்தாரு நாலு நாளைக்கு அப்புறம் வந்து பா இன்னும் அப்புடியே கொஞ்ச கொஞ்சமா அவரோட கான்சியஸ் வந்து கொறைய ஆரம்ப சிட்டே இருந்துச்சு மொத வாரம் பர்ஸ்ட் வாரம் சனிக்கிழம அன்னைக்கி நைட்டு நாங்க வீட்டு கூட்டிட்டு வந்தோ
உம்
அடுத்த வாரம் சனிக்கிழம அன்னைக்கி செக்கப்புக்கு அவுர நாங்க கூட்டிட்டு
ஹூம் ஹூம்
செக் அப் கூட்டிட்டு போகவு அப்ப வந்து மறுபுடியு அங்க நாங்க சொல்ற ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போடதுனா வேண்டா நம்ம வீட்லயே பாத்துக்லா அப்டின் சொல்லி நாங்க சொல்றோ ஹாஸ்பிடல்ல அங்க நாங்க கூட்டிட்டு போனோ நீரோ பாத்துட்டு அவர் வந்துட்டு நீர் சத்து கமியா இருக்கற மாரி இருக்
ம் அந்த தண்ணில்லா குடிக்காதனாலயோ என்னமோ தெர்ல
அங்க எல்லாமே குடுத்து குட்டுதான இருக்கோ தண்ணி பாலு எல்லாமே அவருக்கு குடுக்குறது எல்லாமே நீர் ஆகாரந்தா அதுக்கப்றோ வந்து பாத்திங்கன்னா அவருக்கு இது வேற ஸ்கின்னெல்லா அப்புடி அந்த மாரி ஆயிரு ச்சு ஆனா யூரின்க்கு கேன் டியூப் போட்ருக்கறோ நாங்க யூரின் வந்து அப்பதைக்கு நாங்க டியூப்ப ரிமூவ் பண்ணிட்டுதா கூட்டிட் வந்தோ ஆ வந் து ஒரு நாலு நாள்ல அவ ரே வந்து அவரே அறியாம அ பெட்லயே யூரின் போறது இந்த மாரில்லாம் போயிட்டே இருக்கவும் நாங்க இதுக்கு ஏர்பெட்டு வேற அவருக்கு போட்டு வச்சிருக்கிறோம் ஆமா ஒரு நாள் ஆஸ்பத்திரி ஊர்லருந்து வந்து ஒரு நாலஞ்சு நாள்லயே வந்து அவரு இப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அவருக் ஏர்பெட்டு நாங்க எப்பயுமே கிட்டதா அவருக்கு எப்போ காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணமோ அப்பயே ஏர்பெட் வாங்கி போட்டாச்சு படுக்க புண்ணு வரும்னு சொல்லிட்டு படுக்க புண்ணு அப்புடியும் வந்துச் ச்சு என் தம்பி வந்து தா நான் சொன்னேன்ல இந்த மாரி யூடியூப்ல பாத்து பண்ணுவா செய்வானு அந்த மாரி எல்லாப் பாத்து பாத்து அ இது படுக்க போனா சுத்தமா ஆத்திட்டா
ஆஹ்
அந்த மருந்து இன்னும் மருந்துன்னு சொல்லி வீட்லயே எல்லா மருந்து ரெடி பண்ணுவோ எல்லா ரெடி பண்ணி சுத்தமாக காஞ்சிடுச்சு அப்ப அ மறுபடியு அந்த காஞ்ச எடத்துல வந்து அப்ப புண்ணு இருக்குது தண்ணிலே ஊறிக்கிட்டு இருந்தா அ மறுபடி ஆகுந்தான அந்த மாதிரி அவருக்கு வந்து இப்ப வந் நெறைய்ய‌ அந்த அந்த நாலு நாளைக்கு அப்பறோ அப்டியே பெட்லயே கான்சியஸ் கொறைய கொறைய பெட்லேயே போக ஆரம்பிச்சிட்டாரு சேரி சனிக்கெழம அன்னக்கி நம்ம ஹாஸ் பிட்லுக்கு போறோ நம்ம யூரின் டியூப் போட்டு கூப்ட் வந்தர்லா அப்டின்னு சொல்லிட் டு அப்றோ அங்க போனதுக்கப்றோ அந்த எ ஆப் ப்ரேஷம் பண்ண டாக்டர்ட்ட புண்ணு செக் பண்றது க்காக போனோ அங்க போய் செக் பண்ணிட்டு‌ ஆ அவுங்கக்கிட்ட வந்து நாங்க இந்த மாரி யூரின் டியுப் போடுங்க அவுங்களுக்கு‌ அவர் கான்சியஸ் இல்லாம இருக்குறாரு அட்மிஷன் போடுங்க அப்டின்னு அட்மிஷன் வேண்டா நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோ யூரின் டியூப் மட்டு போட்டுட்டு அவருக்கு வந்து ரைஸ் டியுப்புக்கு கரெக்டா இருக்கா அப்டின்னு மட்டு செக் பண்ணுங்க அப்டின்னு சொன்னாங்க சரிங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்போ நாங்க போட்டுட்டு அங்கருந்து நாங்க கெளம்பி வீட்டுக்கு வரும்போது நைட் டு ஒன்ட்ர மணி
சொல்லுங்க
நைட்டு ஒன்ற மணிக்கி வந்தோ வரும்போதே என் தம்பி வந்து நாட்டு மருந்து கடையில அவருக்கு இந்த மருந்தெல்லா வேணு அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டா வாங்கிட் டு வந்துட்டு அப்றோ ஹா இதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்ற நைட் நாங்க சாப்டுட்டு எல்லா தூங்கறதுக்கு ரெண்டு ரெண்டர மணி ஆயி ச்சு சண்டே அன்னைக்கி எழுந்துருச் ‌ச்சா அவருக்கு கான்சியஸ்சில்ல காச்சல் ஓவரா இருக்குது
உம் ஹா
எழுந்திரிக்கவே இல்லை எல்லாரு எழுந்திரக்க ஒம்பது மணி ஆயிருச்சு
எவ்ளோதா தாங்க முடியு அதா அதா
அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு காலையில எந்துருச்சு பஸ்டு நா சொன்ன எனக்கு எதா சாப்புட குடுங்க என நா நல்லா இருந்தாத அவர பாக்க முடியு ஃபஸ்ட் எனக்கு எதா செஞ்சி குடுங்க அப்ப செஞ்சு அதுக்கப்றோ உப்மா செஞ்சு சாப்ட்டு அ ஐயோ நா அவருக்கு இன்னு சாப்பாடு குடுக்கலையே ஃபஸ்டு தண்ணி ஊத்திர்லா அப்டின் சொல்ட்டு மொதல்ல தண்ணியாது குடுத்துருவோன்ட்டு டியூப்ல ஊத்திட்ட டியூப்ல ஊத்திட்டு இந்த பவுடர்லா ரெடி இதெல்லா குடு அப்டின்னு சொல்லவு குடுத்துக்குட்டு இருக்கோ ஞாயிற்றுக்கிழம அண்ணிக்கி அவன் எங்களோட சண்ட போட்டுட்டு இருக்கா அந்த டியூப் மருந்து போட சொ சொன்னாங்க அந்த மருந்து வென்பிளான் வந்து யூஸ் பண்ண முடியல அதனால எங்களோட அவன் சண்டை போடற அ மதியோ வரைக்கு
ஆஹ் நீங்க வந்து அப்பயே கூட இந்த நம்மோ தனே ஆஹ் அதாது மறந்தா எப்டியோ என்னமோ சொன்னாங்களே நியாபகோ இல்ல சொல்லுங்க நீங்க அப்படி நா சொல்ற
யாரு சொன்னாங்க
இல்ல இப்ப பொதுவாவே டாக்டர் இது சொல்லுவாங்கல்ல மறந்து வந்து நீங்க எதுவ ப்ரீயா குடுப்பீங்க
மருந்து அவருக்கு நரம்பு வழியா போடணு நாங்க அங்கே ஊசி போட்டு தா கொண்டாந்தோ வென்பிளான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கா ஆகல அது பல்ஜாயிடுச்சு ஏனா அவருக்கு நரம்பு ரொம்ப நாள முடியாம கெடக்குறார்ல நரம்பு கெடைக்காம ஒரு வெண் ஒரு நாளைக்கு தா யூஸ் பண்ண முடியுது செரி இங்க தா போட்டு அப்டின்னு சொல்லிட்டு வந்தா அவருக்கு சுத்தமா நரம்பு கெடைக்கல நானு ட்ரை பண்ணி பாத்துட்ட நீ தான பண்றன் சொன்ன இப்ப நா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு இருந்தா எங்க அப்பா நல்லா இருந்திருப்பாரு அப்டின்னு சொல்லி அவர் பயங்கரமா எங்களோட சண்ட போட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்பறன வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பாத்தோ கேக்கவே இல்ல அவ எங்களோட கூச்சிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அவரு மதியான கஞ்சி அப்புறம் எல்லாம் குடுத்துட்டு கடைசிய வந்து அவ வந்து அதிகமா வந்து என்ன கொடுக்க சொல்லுவான்னு தெரியுமா அஹ் கொத்தவரங்கா இருக்கு பத்தீங்களா பொத்தவரங்கா அதுக்கு து அப்புறம் கோவக்காய இது ரெண்டு இது ரெண்டும் அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த் த்தி அ சுகர் இருக்கறதுக்கு சாப்பிடல இரண்டாவது இது ரெண்டுமே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா மூளையில ஏதாவது அட இருந்தாலும் சரி இந்த ஸ்டரோக் பராப்ளம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அ ஆமா இது எல்லாமே கிளியர் ஆயிரு நான் எங்க மேடம் கூட நான் சொல்லணும்னு நினைச்சே ஆன மறந்து
கொத்தரங்காய பத்து ரூபாய்க்கு விக்கிறாங்க நாங்க பாத்துட்டே போவோம் வாங்கறது அ இல்லாதான் கேக்குறேன் உங்ககிட்ட
கொத்த அதிகமா வந்து கொத்தவரங்காயும் கோவைக்காய் நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கோவக்காய் ரெண்டும் தான் அதோட மறு ந்து என்ன மருந்துனா இப்ப இந்த அதிகமா அந்த டோசைஸ்ல ஆகு பத்தி ங்களா அதனால சைட் எஃபெக்ட் எல்லாம் வருது இல்ல அது சாரி
நாலு மறந்து நீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப பயனுள்ளதா பஸ்ட்ட் வந்து வெந்தய சொன்னீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க மணத்தக்காளிகிற அது ஒண்ணு இப் இப்ப வந்து அது கோவக்காய் கொத்தரங்கா அஹ நானும் வந்து சொல்லணும்ல மத்தவங்களுக்கு
ஆமா அப்ப இத இத வந்து பாத்தீங்கன்னா மூளையில ஏதாவது அடப்பு இருந்தா கூட அதை எடுத்துட்டு வந்துரும் ஸ்டோக் ப்ராப்ளம் அப்புறம் வந்து இந்த சைடு எஃபெக்ட் பிராப்ளம் இதல்லாம் இருக்கு பாத்தீங்களா நம்ம உணவுல வந்து இது அதிகமா சேர்த்து கிட்டோம்னா அத அப்படியே எடுத்துட்டு வந்துரும் அப்போ அத வாங்கிட்டு வந்துட்டு அத அரச்சி
இல்ல வாய்வுன்றாங்களே அது ஒண்ணும் செய்யாதா
அது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பா கொத்தவரங்க சாப்பிட்டு டதே இல்ல ஏன்னா அது வாயவுன்னு சொல்லுவாரு சாப்பிட மாட்ட எனக்கு எது சாப்பிட்டாலும் சயரும் ஆனா கொத்தவரங்க தப்பா புடிச்சுகும் அவருக்குந்தா கொத்த வரங்காதான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஒரு உயிர காப்பாதிருக்கு
பரவாயலங்க நல்ல மருந்த தான் நானும்
அப்படி உங்களுக்கு அது வாய்வு வாய்வு குடியா இருக்குது அப்படின்னு நீங்க சமைக்கிறீங்க பாத்தீங்களா கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கீங்க வெள்ளை பூண்டு இருக்கு பாத்தீங்களா வெள்ள பூண்ட கொஞ்சம் த டி அத வந்து யூஸ் பண்ணுங்கன்னா ஒண்ணும் இல்ல நீங்க ந நான் வந்து எப்படி தெரியுமா அதை செய்வே கொத்தவரங்காய கொத்தவரங்காய நல்ல சின்ன சின்ன பீஸ் க் பண்ணி வச்சக்குவேன் கட் பண்ணிட்டு ஆஹ் நம்ம தளை இகுரொம்ல என்ன கடகு போட்டு தாளிக்க மு கொஞ்சம் சீரகம் அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ் வெங்காயம் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கணும்னே ஏன்னா இத வதங்கினதுக்குப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட போட இல்லாட்ட அத அப்படே பிடிக்கும் தக்காளி நல்லா கத கதன்னு நல்லா வெளி ஆயிரு பாருங்க அந்த அந்த இடத்துல வந்து இஞ்சி பூண்ட பேஸ்ட நம்ம போட்டு வதக்கிட்டு கொத்தவரங்காய் நான் தண்ண எல்ல ஊத்த மாட்டேன் அதை அப்படியே ஆவிலேயே நான் வேக வச்சிருவேன் சோ அதை வந்து போட்டுட்டு என்னிலே வதக்கிட்டேர்ன்னும் கொஞ்சம் நேரம் என்ன உன கொஞ்சம் டயம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் மூடி வச்சிருந்து சிம்மலயே வச்சு நம்ம அதை வதைக்கி கிட்டே இருந்தம்னா அந்த அந்த ஹீட்லேயே வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் நான் வந்து இந்த மசாலா எல்லாம் அதிகமா சேர்க்க மாட்டேன் ஏன்னா அந்த மசாலா எல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மசாலா எல்லாம் அதிகமா சேர்த்தா அது சேர மாடிக்கு ஒரு மாதிரி ஆஹ் அது இந்த அசடிட்டடி பராப்ளம் சொல்லுவாங்கள அந்த மாதிரி வந்துரும் சோ மசாலாலாம் எதுவுமே சேர்க்கறதுல்ல சில்லி பவுடர் மட்டும் மட்டும் தான் காரத்துக்கு தே நமக்கு தேவையானா சில்லி பவுடர் மட்டும்தான் நீங்க பண்றா அது கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மத்ததுல சிக்கன் மசாலா அதெல்லாம் தேவையில்ல கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அத பூடி வச்சுட்டு அப்டியே பாயில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா அந்த தண்ணி ஊத்தாம நம்ம அந்த சில்லி பவுடரையும் போட்டோம்னா அந்த சில்லி பவுடர் மொத அந்த காயல இறங்கிடும் அதை வந்து நம்ம சைரிசாவும் தொட்டு க்கலாம் சதத்துல போட்டு பேசஞ்சு சாப்பிட்டு இப்ப வந்து ஒரு ஆல் மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தனியா சாம்பார் வைக்கணும்ளுக்காக சாம்பார் வைக்கணும் ரசம் வைக்கும் வைக்கும் அந்த மாதிரி தேவை இல்லை பட் வெஜிடபிள் நம வாங்கிட்டு வந்துட்டம்னு வச்சுக்காங்கள அந்த வெஜிடபிள் நானா நான் தனியா இருக்கும் போது பாத்தீன்னா அப்படிதான் செஞ்சுடுவேன் எப்படின்னா இந்த காய் இதுலயே எல்லாம் மசாலா வந்துது நம்ம எதுக்கு தனியா சாம்பார் வேண என்க்க அது ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின் அந்த காய்களை போட்டு அது
உம் நல்ல அது சொல்லிருக்கீங்க செஞ்சு பாக்குறேன் தோழி நானும்
பாவகா பாவக்காயும் நல்லது சுகருக்கு ப்ரெஷருக்கு பாவக்காய் நல்லது பாவக்காய் வந்து எங்க அப்பாவுக்கு நாங்க கொடுத்தது
அத்த வாரம் நீங்க சொல்ற காயை நான் கண்டிப்பா வாங்கணும்ன்ற
பாவக்கா இருக்கு பாத்தீங்களா அத நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஆயிலயே ட்ரை பண்ணி இருக்கு இருந்தோம்னா அந்த கசப்பு வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும்